கேக்குதா ஏ சைடு எதாது எரச்சல் இருக்கா ஆ இல்ல இல்ல எரச்சல் இல்ல
ம் சொல்லுங்க நெறய கால் கட் ஆயிட்டு பாத்
எங்கயோ போனு ஆமா அது எனக்கு தெரியில எனக்கு எங்க அம்மா நம்பர்ல கால் முடிஞ்சிச்சு நீதான சொன்ன வரமாட்டேங்குது அப்டின் சொல்லிட்டு அப்போ சோ நா அத லாக்கவுட் வேற இப்ப பண்ணிட்டே
ஆமா அது வரமாட்டிங்குது
என்ன பண்றது இப்ப இந்த பேசிட்டு இருக்க நம்பருக்கு பேலன் முடிஞ்சிச்சி இந்த நம்பரு என்னனா எனக்கு இதுல கால் லாகின் ஒர்க் ரு நம்பர்ல இருக்கு அதாவது கால் அட்டன்‌ பண்ணக் கூடியது வேற போன்ல தா இதுல ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்க என்னன்னு தெரியில ஒரு போன் லாகின் னா அந்த போன்ல தா காலே அட்டன் பண்ண முடியு ஆனா லாகின் பண்ண போன்ல இருந்து கால் பண்ண முடியிறது இல்ல
இது என்ன தெரியுமா ஆகுது இது வந்து நா உங்ளுக்கு எங்க மாமியார் போன்ல இருந்து கால் பண்லா ஃபார் மேக்ஸிமோ டென் கால் தா எனக்கு மிச்செல்லா ஷீரோ அதுவாவே கால் அட்டென் நா போக மாட்டேங்குது ஏதாது சொல்லி இதாகுது
ஆமா அது எனக்கு நெறைய அப்டி ஆயிருக்கு அது அப்ளிகேஷன் பாக்குரக்குல அல்லாம நெறய ஷுரோ ஆயிருக்கு எனக்கு
அதா எனக்கு இன்னு ஃபிப்டீன் கால்ஸ் கிட்ட இருக்கு
ஓ வேற யார்கிட்டயாது கேக்க வேண்டியதான குரூப்ல
இங்க எல்லாரு அவங்க மட்டுந்தா பண்றாங்க நம்ம பண்ணும் போது எல்லாம் போய்ருது
அப்டி சொல்றியா
ஆ ஆமா
ஏ இவ யாரு ஃப்ரெண்டு் கிடைக்கலயா என்ன
ம் அந்த மாரி எல்லா ஏகிட்ட கெடச்சவங்க ஃபஸ்ட்டு என்னோட போன்லே பேசி முடிஞ்சு
இப்ப இப்ப இதுல ஒன் அப்ப இதயு பண்ண பண்ண வேற யாரயாவது ஒருத்தங்கள ஓ ஃப்ரெண்ட் யாரையாவது ஒருத்தங்கங்கள சும்மா‌ ரெஜிஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டு பண்ண சொல்லிட்டு நீ அவங்க கூட பேசு
அந்த மாதிரி தான் பண்ணனு எ ஃப்ரெண்ட் ஒண் பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணா அவா என்னன்னா அவா வந் து அவ் அவங்களுக்கு டொண்ட்டி டாஸ்க்கு முடிக்கன் சொல்லி வருலா அவா முடிச்சிட்டா
ஏ நா என்ன சொல்றேன்னா அவங்கலா டாஸ்க்கே அட் இப்ப நம்ம வேற யாரயாச்சு இப்போ உ உங்க வீட்டுக்காரங்க உ தங் மச்சுனனானோட போன் நம்பர் இருக்குன்ள அதுல வந்து உங்க மாமி நம்பர்ல அந்த நம்பர் லாகன் பண்ணிட்டு அதுல வந்து அவங்க பேச நீ பேச வேண்டியதானா
ஓ அந்த மாதிரியான பண்ணனும் அதான் நான்க்கு தேன் கால்ஸ் முடிக்கிற நாளைக்கு ஒரு நாள் தா டைம் இருக்கு நீங்க பேச முடிஞ்ச அளவு க்கு பண்ணுங்க நானு உங்களுக்கு ரிட்டன் கால் பண்றே எவ்வளோ கால்ஸ்
எனக்கன்னா எனக்கு எனக்கு கொஞ்சோ நெறய வேல இருந்துட்டே இருக்கா வீட்லே இருக்கதுனால பிள்ளைங்கல்லா இருக்காங்களா அதனால என்னவோ பெரிய ப இன்னைக்கு காலே இருந்து காலேல கொஞ்சோ மதியோ வரைக்கு கொஞ்சோ ஃப்ரியா தா மூணு மணி வரைக்கு ஆமா
அ
அததுதான் நான் அவன்ட கேட்டன் மூணு மணி வரைக்கும் அந்த டைம்ல அதுக்கப்புறோ நான் கொஞ்சோ நெஜமாவே பிஸி ஆயிட்டேன்
நன்னா அப்ப எங்க வீட்டுக்கு போயிட்டே எங்க அம்மாக்கு உடம்பு செரி இல்லையா அதனால நா அம்மாக்கு மாத்திர வாங்கி கொடுத்துட்டு அங்க போயிட்டே அதனாலதான் நம்ம காலைல நா இப்போ நீங்க மசேஜ் பண்ணு போது முழிச்சுட்டே அதுக்கப்புறோ இங்கய வேலை எதுமே இல்லையா காலைல கோயிலல இருந்து சாப்பிடச்சு மதியோ சாப்பாடு எல்லா முடிச்சட்டு செரி சும்மாதா வீட்டுக்கு போவோம் போய்ரெண்டு ரெண்டு நாள் ஆச்சே போவோ சொல்லிட்டு போனே அப்போதான் அம்மாக்கு உடம்பு செரியில்ல அப்புறமா இவங்க விட்டு மாத்திர வாங்கிட்டு சொல்லிருந்து ஈவினிங்கா முடியலலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்டின்ட்டு மாத்திர வாங்கிட்டு வந்தாங்க
ம்
கொடுத்து விட்டேன் அங்க நிண்டு
செரி பா ம் ஆ நம்பற நான் ஒரு கொஞ்ச ஆமானை பொறைய அப்புறமா வேற நம்பர் தரேன் செரியா அப்புறமா தரேன் இந்த நம்பருக்கு வா வராது இந்த நம்பருக்கு கால் வர அது நான் பேசிட்டு இருந்த நம்பருக்கு நா வந் தரேன் நம்பருதா ஆனா கால் வராது என்னன்னு தெரியல
எனக்கி ஒரி உங்களுக்கு ஒரு டூ கால்ஸ் பர்சனாலும் ப இதாகுமா அப்புறம் வேற யாவ டூவா த்ரீ கால் பர் ட்டு அப்புறோ யாரிட்டயும் கேட்கலாம்ல்ல அதுக்காகாதா கேட்டேன்
ம் செரி செரி செரி நம்ம என்ன டாபிக் பேசுறது பியூட்டி டிப்ஸ் பத்தி பேசலாமா அழகு குறிப்புகள்
ஆ செரி செரி
ம் ஏன் ரொம்ப டென்ஷனா பேசுற மாதிரி பேசுறன் ஒன்னுயில்ல அதல்லா ஒரு பிரச்சன இல்ல வெளி கிளம்ப வரைக்கு டைம் இருக்கு முடிச்சுக்கலா
ஆமா முடிச்சுக்கலாம் ஃரைடேனா இங்க கோயிலுக்கு நான் போ முடியேன்ன நினைச்சுன்னா அவங்க வந்து கோயில வெளியே வந்து இருக்கு இருக்கவா செய்யலா வெளியே நிக்கலா ஏன்னா ஃபைவ் எனக்குனாலான்யமா ரொம்ப இதான் இல்ல எல்லாரு குரூப்பா சாரீ வேற வாங்கிட்டாங்க ஏன்ட்ட ஆல்ரெடி இருக்கு மாடல்லே மாமியார் எல்லாரு சேரீல்லா வாங்கிருக்காங்க சீன போடுறதுக்கு சரி அப்போ ஏ ஹஸ்பண்ட் வெளியில தா நிப்பா போய் அவன் கூட வெளிய வந்த நின்னுக்கோ அப்டின்னு சொன்னாங்க நீ தனியாவே இருக்குகதுக்கு அதா நெறைய நாள் ஆயிருல்லன்ட்டு அதனால தா ஃப்ரைடே பண்ண முடியல
த்து இருக்கோல்ல ஈவினி் எல்லா கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பல்ல
ஆ அன்னக்கி ஃபுல் டே தா உங்க வந்து அடுத்த நாள்ன்னு கெடையாது ஃப்ரைடே மார்னிங் டூ ஃப்ரைடே நைட் வரிக்கு ஆம்மா அதனாலதா எனக்கு டென்ஷன் தா இங்க வந்து எங்கயாவுது யாராவுது நேந்து வச்சா மட்டும்தா அந்த கிடா சாப்பாடு மத்தபடி வெஜு தா இனி இவுங்க வேலக்கு போனதுக்கு அப்றமா நெக்ஸ்ட் மந்து மேக்சிமம் கெளம்பிடுவாங்ளா இருக்கு வார்ல்லா கொஞ்சோ இதாச்சு சரி அதனால அவுங்க வேலக்கு போனதுக்குப்றோமா இனி ஒரு டைம் நாங்க இது குடுக்கறதா இருக்கு
ஓ சேரி சேரி சேரி என்ன காதல் பண்ணதுனால அதாவுது காதல் சம்மதிங்கறதுனால குடுக்குறீங்ளா அவுருக்கு
ஆ அவுங்க அத்து இல்ல அவுங்களுக்கு ஒர்க்குக்காக இது பண்ணியிருந்து
ஓ சேரி சேரி சேரி கருப்பு படோ பாத்தியா நீனு
ஆ அப்ப நாங்க வீட்ல தா பாத்தோ
சூப்பரா இருந்துச்சுல்ல நெஜமாவே படோ சூப்பரா இருந்துச்சு எனக்கு அந்த படோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெர் யுமா என்ன சொல்றது அவன் அவனோட ரியாக்ஷன் எல்லாமே அந்த பேசுறது பேபி கண்லா பேசுறதா இருக் இருக்கட்டு சூர்யா பேசுறதா இருக்கட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு
ஆ
ஹததீ எந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்வ
எந்த சீன்ன்னா அவன் வந்து இது பண்வான்ல அவுங்க அந்த பொண்ணு வந்து கோ அ எறந்து போவ வரைக்கு அவுங்க வந்து நீதி குடுக் க்காம இருந்தாங்க அந்த நே அதுக்காக ரிவெஞ்சு வாங்குவா
ஆமா
அந்த சீனு அதுக்கப்றோ அந்த பா பாட்டு இருக்கே வா கருப்
கருப்பா நாங்க நாலு பேரு அந்த பாட்டு பாடிட்டு அதுக்கப் ப்பைரையை அ அந்த இது நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்றோ வந்து திமரா பேசுவாங்க அந்த கோட்டு மாத்திருப்பாங்க இந்த இத கோட்டுக்குள்ள பொய் ஒளர முடியாது அது அழகா இருக்கு அல்லாம ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இந்த சீன் ரொம்ப பிடிக்கு அந்த பேபி கண்ணு வந்துட்டு அதாவுது அவ கேட்ருப்பா திரிஷா கேட்ருப்பா எனக்கு வந்து கோட் டடுகுள்ள யாருமே பொய் சொல்ல கூடாது பொய் சாச்சி சொல்லகூடாது அப்டிங்கிற ஒரு விஷியத்த கேட்ருப்பா அப்ப வந்துட்டு பேபி கெனன் வந்துட்டு அந்த மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு மாட்டிவிட அதாவுது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பத்து இந்த பாயிண்ட்ல இருக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்டிங்கிறத சொல்லி சொல்லுவா அப்ப வந்துட்டு உண்மை மட்டுதா கோர்ட்டுக்குள்ள பேச முடியு அப்ப அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி ருப்பானா அவுங்களுக்கு அதுக்கு முந்தின வா நாள் வாக்கு மூலத்திர அதாவுது அதுக்கு அதுக்குபிறகுதா அந்த பவர அவனுக் குடுத்தருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பாங்கன்னா அவனுக்கு ஆர்த்தடாக்ஸ் இருக் கு அவ மாடிக்கு மேலே ஏற முடியாது அப்றோ எப்டி அந்த பொண்ண ரைவ் பண்ணா அதுவு அஞ்சு வருஷத்துக்கு மின்னாடி நடந்தது இந்த
ஆ ஆமா ஆமா ஆமா அது நா வந்து எப்டின்னா பாதி பாதி பாத்த என்ன எங்க வீட்ல எல்லாரு பாத்துட்டு இருந்தாங்க அப் பன்னா கடையு லீவா கிச்சன்ல சமையலு பாத் மாமியருக்கு ஹெல்ப் பாக்கு உள்ளி வதக்கிட்ருந்தே சோ பாதி பாதி சீனு வந்து பாத்துட்டு லாஸ்ட்டு எனைக் வந்து வா கருப் எனக்கு கூஸ்பம்ஸ் ஆனது அந்த த பாட்ட கேட்டு வந்துதா கூஸ்பம்ஸ் ஆன்ச்சு வா அதோ சவுண்ட்டு ஃப் ஃபுல் சவுண்ட் வெச்சு வீட்டுக்குள்ள வந்து பாத்துட்ருந்தோமா எல்லாரும் ஹால்ல இருந்து
ம்
ஆ நல்லா இருந்துச்சு
அதா அந்த சீன் எப்புடி இருக்குன்னா அவன் வந்துட்டு இந்த மாரி போய் சொல்லியிருப்பான் முந்துன ஜட்ஜ்மெண்ட்ல அப்ப அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா உண்மையே சொல்ல அதாவ்து அடுத் த ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட்டு குடுக்குற மாதிரி அப்ப செரி ஓக் கே அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல கண்டிப்பா ஓ வு இதாயிரும் அப்புடின்னு சொல்லிட்டு ஆனா அவ அவளுக்கு அவளுக்கு எதுராதா சொல்லிருப் பா ஏனா அந்த பொண்ணு அவ ரேப் பண்ணது உண்ம ஆனா அவ அவ என்ன சொல்லிருப்பான்னா லாஸ்ட்டு அந்த சாத் அவனுக்கு ஆர்த்தடாக்ஸ் இருக்கு ஆர்த்தடாக்ஸ் னா முட்டில ஆப்ரேஷன் பண்ணிருப் பண்ணிருக்கு கே சோ அவங்க மாடி ஏற்ற முடியாதா அவ சொல்லுவா எனக்கு ரெண்டாவது ஃப்ளோர்ல வச்சு தா பண்ணாங்க அப்ப ரெண்டாவது ஃப்ளோர்ருக்குன்னா படி ஏறி போகணும் அவனால போக முடியாது அப்ப இது போய் அப்புடின்னு சொல்லிட்டு முந்தின இதுல சொல்லியிருப்பாங்க அப்புறோ அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா கருப்பூள்ள வந்துருவாரு கருப்பூள்ள வந்தவுடுந்து ரிஷாக்குப்புடி வருவா ரங் குடுத்துப்பாரு கோரட்டுக்குல்லா யாரும் போய் சொல்லக் கூடாது அப்டி சொல்லிட்டு அப்ப இவ போய் ஸ் சொல்ல போவா அதாவ்து அவருக்கு ஆர்த்தடக்ஸ் இருக்கு அப்புடின்னு சொல்றதுக்கு ஆர்த்தடக்ஸ் எல்லா இல்ல அப்புடி சொல்ட்ட அப்புறோ அந்த அவனால அந்த வாயி கண்ட்ரோல் பண்ண முடியாது சீன் சூப்பரா இருக்கும் அவ வாய வாய பொத் த்தி பொத்தி பாப்பா அந்த சீன் அழகா இருக்கும் நான் ஃபோன்ல பாத் என் ப்ரைமு ஆட் ஆயிடுச்சா சோ என்ட ப்ரைம் இருக்கு நா ப்ரைம்ல அந்த கருப்பு மூவி பாத்தே
நாங்க வந்து எங்க ஹஸ்பண்டோட ஃபோன்ல இது ப ஏத்தி வெச்சிருந்தாங்க சோ அப்புறமா இங்க டி வில போட்டுட்டு அது நல்லாருந்துச்சு எல்லாரு ஒன்னா சாப்ட்டு இருந்து பாக்குபோது ஏ ஹஸ்பண்ட் ஒரு சரியான இந்தப் பட பைத்தியோ டெய்லியு நைட்டு எதாவுது ஒரு மலையாள படோ தமிழ் டப்பிங்ல பாத்துதா தூங்குவாங்க கட்டுப்பா இருக்கும் ரூம்க்குள்ள வந்து ஃபோன வச் சிக்கிட்டு அஞ்சு நிமிஷோ ஃபோன் இல்லாம அதுனாலே சண்ட வரும் எப்பவும் ஃபோனு எப்பவும் ஃபோனு ரூம்குள்ள இருந்தாலு ஃபோனு வெளியே இருந்தாலு ஃபோனு எப்பவு ஃபோனு அது கம் சில நேரோ அந்த மண்டைக்கு ஏறிரு ஏதாது நான் சும்மானான்னே கத்துவனா எப்பமு ஃபோன்ல இருந்தா என்னா படம் பாத்துட்ருக்கே நேத்தைக்கி ஹெட்செட்ட போட்டு புடுங்குனே ஒ சாருக்கு மண்டைக்கி ஏறிட்டு கோவோ அத நா சும்மாதா கை வச்சு இழுத்தே அது ஒடஞ்சிட்டு எனக்கு நா என்ன பண்ணுவே ஒடஞ்சா
நம்ம நேரோ செரியில்ல இத நம்ம அப்றோ எங்கன் சொல்றது
அ இங்க வந்து எ ஃபோன் வந்தா ஒரு அஞ்சு நிம்ஷோ பேசலால்லா அன் இங்க பாதி சண்ட வறது அப்புடிதா வரு லவ் பண்ணுபோது மட்டு பேஸ்னாலா அது வேற நே வழி இல்லாம பேஸ் ச்சுனே அப்டின்ட்டு ஓ வேற வழியிலாம இது இப்போ அ இருவத் நாலுமண் நேரோ ஒன் கூட தான இருக்கே என்த்த பேசுணு ஃபோனே பாத்துட் ட்ருக்கு நம்ம எதயா சொன்னோன்னா சொன்னா சண்ட தானே வரு நா கேட்ட சண்ட தானே வரு நா பேஸ்னே அப்போ நா பேஸ்னா உனக் புடிக்கிலியா அப்டின்ட்டு ஏ மாமியா பாக்கு சில் நேரோ அவுங்களுக்கு ஏ உங்களுக்குள்ளயே அடுத்த நாள் நீங்க இருப்பீங்க போடுங்க போடுங்கனு சொல்ட்டு அவுங்க பாட்டுக்கு வருவாங்க டென்ஷனானா கத்திருவே ஏ அந்த கத்த சவுண்ட் எல்லாத்துக்குமே தெரியுமா டென்ஷன் ஆனா இவ வேற மாரிதா அந்த மாரி நாலா யாருமே நா டென்ஷனா இருக்குபோது வந்து அவ்ளோவா பேச மாட்டாங்க எல்லா கொறஞ்சதுக்கு அப்றோ ஏ கொழுதே வருவா அண்ணி இப்போ ஓகே ஆயிட்டீங்ளா அந்த சந்திரமுகி வெளிய போய்ட்டா நா பேசலாம அப்டினு சொல்ட்டு வருவா
செல்ல நேரோ அவனு வாங்குவா இங்க எதாது சொல்லிட்டு இருக்கு போது டக்குனு வருவானா டக்குனு எதாது சொல்லி உட்ருவே அதுக்கப்றோ ஐயோ சொல்லிட்டொமே நம்மளுக்கு அப்போதா தோணு
குடயே இருந்து பழகுனவியனால டக்குனு அசால்ட்ட வந்துருதில்ல
ம் இவன்ட்ட சொன்னா இவனுக் தெரியுமா அண்ணி இப்டிதான்ட்டு ஏ ஹஸ்பண்டுக்கு தெரியு கொஞ்ச நேரோ கத்துவா கத்தவிடருவோ அவங்களு எதுவு உதுவு மாட்டாங்க நா கத்துன்னா அவுங்க ஹெட்செட்ட போட்டு அவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க கத்திக்கே கத்திக்கோ கோவோ தீர வரைக்கு நீ கத்திக்க அடுத்த நாள் கால்ல எழுப்பி பேசுவ கத்திக்கனு சொல்லிட்டு இருந்துருவாங்க சேரி நம்மளுக்கு அவ்ளோந்தானு சொல்லி
நமக்கு வாச்சது இதுதா அப்டிங்கெற மாரிதா
நம்க்கு எதாது நா கோவோ வந்து எங்க வீட்லயு கத்தி பமக்கீட்டா எங்க வீட்ல இவன் கூட போம்போது கத்துவே எங்கம்மா சொல்லுவாங்க என்ன இது கத்த வேல ஒட்னே இவ சிரிப்பா ஒட்னே தம்பி சொல்லுவா ஏம்மா அவனுக்கு பழகிட்டு மா நீ சும்மா இருமா அவ என்னெல்லா குத்து குத்தாலோ அப்டின்ட்டு
ஸ்
ஏன் தம்பி தா பா எங்கேயாது இருக்கும்போது டக்குனு எதாது சொல்லிருவான்
அது உண்மதா
ம் எதாது ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஒன்னு சொல்லுவா நீதா ஏன் கூட விடமாட்ட அல்ல நீதா நா எங்க இப்ப எங்கயு வர மாட்டேன்னா அப்ப அங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதா ஊ பொண்டாட்டி உடமாட்டால்ல நீ வீட்ல தான இருப்ப யார் சொன்ன உட மாட்டேனு உடுவே அப்ப எதா உடுவே அடுத்த நாள் ந போங்க எங்க போறீங்ளோ அங் அதே போல நீ என்ன சாப்டுறிங்ளோ எனக்கு வாங்கிட்டு வரனு அப்டினா போனு சொல்லிட்டு உன்ன அனுப்புவே யாலு இப்ப அப்போ அப்போ விடது இனி வர்க் போனாதா சொல்லு ஆ சொல்லுவா இப்போ நா உங்க வேலைக்கு போகாதனால சும்மா இருக்கே இன் வேலைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்றோ என் இஷ்டத்துக்கு நா அங்க்யு இங்க்யு போ ஏ வன் மந்த் வேல வன் மந்த் லீவா அப்டின் சொன்னாங்க சேரி அதுக்கு அப்றோ நீங்க வேணா போய்க்க ம் ம்
செரிதா அடுத்த காலுமே நா பண்ணவா எனா எனக்கு இன்னு ஓ டி பி வரல் அந்த எங்க அக் அக்காவோட நம்பர் தா லாக் இன் பண்ணிர்க்கே ஓகேவா அவ போன் எடுக்க மாட்டேங்கா எடுத்தாதா ஓ டி பி போட முடியு இங்க இருந்தப்போ நா போட்ருந்தனா அப்பறொ இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கா அதா கேட்டே எடுத்துட்டானா ப்ரச்சன இல்ல அந்த ஒரு நம்பர் தா இருக்கு அந்த நம்பர் ல தா இப்ப கால் பண்ணிர்க்கே எனக்கு இது நம்பர்லதா எஇன்னு டாஸ்க் முடியல
செரி இந்த நம்பர்தா உங்களுக்கு ட்ரை பண்ற வருதான்னு இல்லன்னா நா மெசேஜ்
ஆ ஓகே நீ ட்ரை பண்ணு செரியா ஆனா ஏ ஏன் தெரியுமா அது அததா சொன்னே இல்ல நம்ம வந்துட்டு இதில லாக் இன் பண்ட்டே என்னோட ஓன் நம் ஓ ஃபோன் இருக் பாத்தியா அதில வந்துட்டு நா லாக் இன் பண்ணிட்டே ஃபஸ்ட்டு
ஆமா எனக்கு வந்து இன்னு ஃபுஃப்டீன் கால்ஸ் இருக்கா எப்டி முடிக்க ன்னு தெரியாம முழுச்சுட்ருக்கே
இன் இல்ல முடுச் சற்லா எல்லா கவலப்படாத பேசலா ஒக்காந்து பேசலா நாளெக்கி என்ன நாள கழுச்சுதான கோயிலுக்கு போற நாளெக் என்ன பண்ண போற ஆ நாளெக்கி மதியத்துக்கு பெறகுதா நா கொஞ்சொ பிஸி ஆயிருவே ஏனா என்னன்னா அவ்ங்க ஒரு கலநட்டுக்கு போறாங்க உங்க அத்தானு அக்காவோ சு ஆ அக்காவோ தங்கச்சியோ ஆ கலநட்டுக்கு போறாங்க அதனால வந் ட்டு கொஞ்சொ அதுக்கு அப்பறொந்தா பிஸியா இருப்பனா எப்டியு வேல இருந்துட்டே இருக்கு காலையில எல்லா கொஞ்சோ ஃப்ரீயாதா இருப்பே
ஆ செரி ஓகே
நம்ம அதனால நம்ம காலையில கூட பேசிக்கலா ஏன்னா காலையில நாளைக்கு மீன் போதுலாய் ரெண்டு வேலையில இன்னைக்கே வெச்சிட்டே சேத்து கொஞ்சோ கூடுதலாவே வேச்சிட்டே சோ அதனால நாளைக்கு கேது தேவே இருக்காது ஆமா மீன் கொழம்பு தானே டெய்லி மீன் கொழம்பு தா அப்றோ என்ன
ஆ இங்க டேய்லியு வெக்க மாட்டாங்க இனி இவர் என்னதம்மா அதனால மத்த நாள்லா இததா சொல்லே ஆமா நைட் ஆனாலு கி கடையிலனு சப்பாத்